மேடம்ங்ளா
கேக்குது நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கோ எங்க ஊர்ல மழ பெய்து உங்க ஊர்ல மழ பெய்தா
இல்ல இல்ல எங்க ஊர்லலா மழைய பெய்ரதில்ல
எங்கூர்ல இப்பதா ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆய்டுச்சா அப்றோ என்ன ம் சேரி சேரி
சொல்லுங்க என்ன எல்லா சாப்ட்டு முடிச்சாச்சா
யா கொஞ்சோ இன்னைக்கு பிஸி ஆய்ட்டோ
ப்பிசியாட்டிங்ளா ரொம்ப வேலையாச்சோ
அதலலா இல்ல கொஞ்சோ பிஸி ஆய்ட்டே நானு
அ இப்ப வேலை எல்லா முடிஞ்சதுங்ளா நாங்க ஒர்க் பண்ணிட்தா இருக்கோமா
ஆ ஓகே ஓகே அப்றோ அ நம்ம இதுல ஆ இப்போ கொஞ்சோ இந்த ரெசிபி பத்தி கொஞ்சோ சொல்லுங்ளே ஏதாச்சு ஈஸியா இப்ப பண்ண
இப்ப பண்றதுன்னா நாங்க ஒன்னு புதுசா செய்றதுஇல்ல மேம் இப்பதா யூடியூப் இருக்கே எல்லா யூடியூப் பாத்து செய்யுறது அது சரியா வர்லன்னா வேஸ்ட் பண்ண வேண்டியது புதுஸ் புதுசா புதுஸ் புது புதுசு புதுசா கத்துக்குறன்ற பேர்ல எல்லா வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோ
ஓ அப்டி ஆ
அதனால இப்ப எல்லா வேணும்னா டெரெக்ட்டா ஹோட்டலுக்கு போறதே இல்லையா மொபைல் எடுத்து சோமெட்டோ அது இதுன்னு ஆர்டர் பண்ண வேண்டியத்தா
இதுதா என்ன மேம் இது ஹெல்த்தியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்ட ஃபால்
ஹெல்த்தி இல்ல இல்லதா மேம் பட் என்ன பண்றது எல்லாமே அதுக்குதானே இப்ப அடிக்ட் ஆன மாதிரி பொய்ட்ருக்கோ
அதுக் அததா மாத்தணு
அ மாத்துறதுதா யாரு மேம் விட்றாங்க
ஹலோ
ஆ சொல்லுங்க மேம் நம்ப மாத்துனா நம் நம்ம அதெல்லா மாத்தனாலு பசங்கலா விடணுலே மேம்
பசங்க கிட்டதா நம்ம சொல்லணு
அதவிட நம்பளே இப்ப லேசி யிட்டமே அப்புடே ஃபோனு கைல எடுக்குறது ஆர்டரு பண்றது
நம்ம லேசி ஆயிட்டா சும்மா காசெல்லா எங்க மேம் போகுது நமக்கு சேஃப்டியா ஆகூ
தெரியு ஜங்க்ஃபுட் சாப்ட குடாதுன் பசங்களுக்கு சொல்றோ ஆனா நம்ப தா அதலா வாங்கி குடுக்கறது
ஆம்மா
அ யாரோட தப்பு நம்புல்துதா தப்பு
ஆமா அதையே ஈஸியா சொல்றீங்ளே
சொல்றதுனு புரியுது மேம் ஆனா என்ன பண்றது கேக்கறாங்க எல்லால் ப்ப அதுக்கேத்த மாரி மாறிட்டுதான் ருக்காங்க ப்ப நம்ப பழைய இதப்ஸசெஞ்ச மாதிரி சாப்ட சொன்னா சாப்டுவாங்களா
ஆமா அத பழக்கிவிடுங்க மேம்
இப்போ ஒரு வெளில ஒரு எடத்துக்கு போறோ நம்ப வந்து அ ஆமா சொல்லி பாக்கலா இன்னொன்னு இப்ப நம்போ இப்பஸ் ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி மாறுனு ஒரு ஓட்டலுக்கு போறோ நம்ப வீட்டுல சாப்புடுற ஐட்டம் அங்க ஆட்ரு பண்ண முடியுமா மா அது இதுக்கேத்த மாரி அந்த ஹோட்டல என்ன ஸ்பெஷாலிட்டியோ அததான நம்ப வாங்கறோ
ஹலோ
அது கேக்குதம்மா
ஹலோ
ஹலோ
அ ஓட்டல்க்கு எதுக்குப்பா ரெகுலரா போவோ நம்ம
ரெகுலரா இல்ல மேம் இப்போ போறோ இப்ப யூடியூப்ல இதுலயே போகன் சும்மா எதுல என்ன எடுத்தாலு அங்க என்ன ஸ்பெஷல் எந்த பாக்குறாங்க ஒரு ஆத்ர அவசத்துக்கு நம்ம வெளில போனாலு நம்ப வீட்ல சாப்பிடுறதுதா அ எப்பவுமே சாப்பாடு இட்லி தான்னு சொல்ல முடியுமா
இல்ல முடியாது
இப்ப ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே நீங்க ஓட்டலுக் கூட்டிட்டு போறீங்க அவன் அங்க என்ன பண்ணுவாங்க வீட்ல சாப்பிடுறது வேணா டிஃப்ரண்டா அங்க என்ன ஸ்பெஷலோ அத வாங்குவாங்க அது என்னயிரு அடுத்த டைம் எங்கயாது போணுனாலே அதுக்காகவே போணு கேப்பாங்க
ஆமா அதுக்காகவே போகணுன் கேப்பாங்க அதுக் கப்றோ நம்ம எங்க போய் உக்காருவோனா ஹாஸ்பெட்டல்ல தா போய் உக்காருவோ இல்லயா
அதுப் அதுப்புரியர்துல்லியே மேம் என்ன பண்றது
ப்போ எல்லாத்தியு சாப்ட்றலா ஆனா லாஸ்ட் கடைசியா எங்க போவொனா நம்ம ஹாஸ் பட்லுக்கு தான போவோ
அது எல்லாருக்கு எல்லாருக்குமே அது புருஞ்சாலு ஆனா அது யாரு அக்சப்ட் பண்ணிக்கற்துல்லையே போயிட் தான் இருக்கம்மு
சப் பண்ணிக்கிற மாரி நம்மளு மாறணுங்ற
நம்ப மாறணு தா அத மாறணுன்னாலே முடியறதில்லையே அததான பிரச்சன
இதே டைம் இதே ஸ் டைம் வந்து லாக்டவுன் டைம் நீங்க பாருங்க நம்ம எதாச்சு ஒண்ணு தப்பு செஞ்சோமா எப்படி நமக்கு இருந்தோ எல்லா ஹெல்தி ஃபுட்டா தா சாப்ட்டாங்க ம் கெடைக்கிறத சாப்பிட்டு அ இர்க்குற இடத்துல திருப் த்தியா இருந்தோ நில்லையா
எந்த பிரச்சனையு வராம நல்லாதா இருந்தா என்ன பண்றது
அப்டின்னு சொல்லி நீங்க தா சொல்லணு ஏனா நம்மல்லா அதெல்லா இருந்து பாத்துட்டோ இல்லையா மேம் லாக்டவுன் டைம்ல எவ்ளோ கஷ்ட வந்தது ஆனா நம்ம இருக்குறத வச்சு நல்லா சந்தோஷமா இருந்து இருக்குறது எல்லாமே இங்கிருந்து ஆ நல்ல நல்ல ஹெல்தி ஃபுட்ஸ் தானே எடுத்திருந்தோ
ஆனா ஓகேதானுங்க உங்கள மாதிரி எங்களால சாப்பிட முடியாது உங்கள மாறி எங்களால இருக்க முடியாது
ஆமா ஆக்சுலா நீங்க அத பழகுங்கன்ற நானு இப்ப பாருங்க நீங்க லாஸ்ட் வீக் அவ்ளோ செலவு பண்ணீங்க ஹாஸ்பிட்டலுக்கு இல்லிங்களா
ஆமா
அப்ப அந்த செலவு வராம இருக்குறதுக்கு பஸ்டே நம்ப வந்து ஜாக்கிரதையா இருந்துருக்கலாலே
எல்லா தெரிஞ்சுதா தப்பு பண்றாங்க ஒருத்தன் தெரிஞ்சுதா வெக்கிறாக என்ன பண்றது
அதுதான்றே நம்ம போறதுனாலதா அவனுக்கு அவனுக்கு ஆட்டோ
ஆமாப்பா அவ இப்ப இல்லையே ஒவ்வொரு ஏரியாலயு வந்துருச்சே
கஸ்டமர் ஆயிட்டு வாங்க
அதுதா இப்ப ஃபஸ்ட் டைம்னா ஒரு கடைக்கு போவுணு போவுணுனா கிளம்பி போவுணு அதுக்காகவாது போவாம இருப்பாங்க ஆனா இப்ப என்ன ஆச்சி உக்காந்த இடத்துக்கே எல்லா வருதா
உம்
அ ஃபெசிலிட்டீஸ் எல்லா ஜாஸ்தி ஆக ஆக
அப்போ வன்னிங்க்ஸ எப்டி நம்ம பண்ணுவோ சொல்லுங்க பாக்கலா
ஏர்னிங்ஸ்ஸே அதுக்கேத்த மாறி பண்ணிதா ஆகணு
அதுதா சொல்றே எப்டி பண்ணி என்ன பண்ணி
இப்ப என்னன்னா ஃப்ரீவியஸ்லி நம்ம யாருமே வேலைக் வீட்ல நம் என்னா பிரிப்பேர் பண்ணோமோ நம்ம தோட்டத்துல என்ன விளஞ்சதோ அதா சாப்டோ இப்ப நம்ப சம்பாதி கிட்ட வருவீங்களா ஆ அதுக்கேத்த மாறி எல்லாமேதா வந்தாங்க எல்லாமேதா மாறுது எல்லா மாறிட்டு வருது அதுக்கு ஏத்த மாறி நாளைக்கு உங்க கொழந்தைங்க வளந்து அவங்க நம்ம வந்து உங்கள விட ஜாஸ்தி சம்பாதிப்பாங்க அப்ப என்னாவு ஜாஸ்தி செலவு பண்ணுவாங்க நீங்க இத சாப்பிட வேணான்னு சொல்றீங்க அங்க விட நா இங்க சாப்பிட போறோ பாக்கெட் ஃபுட்டு் வாங்க போறோ பணந்தா போகுது என்ன பண்றது
அது கண்டிப்பா வரு ஆனா திருப்பி இதே மாறி ஆனா அவங்களுக்கு தா சர்வே பண்ண கொஞ்ச கஷ்டம்
அது இதுக்கேத்த மாறி எல்லா வருதிருங்க அதுக்கேத்த மாறி எல்லா வந்துரு எல்லா அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க பண்ணிருவாங்க
ம்
எல்லா பண்ணிருவாங்க நம்ம சொல்றது
இருக்கனு சொல்லுறீங்க
எது இப்ப நம்ப சொல்லி எதுவு நடக்க போறதில்லம்மா ஆ அவ்ளோதா இதுக்கு சொன்னாலு கேக்க போறதில்ல பட்டாலு திர்ந்து போறதில்ல ட்ரெண்டிங்கேத்த மாரி அவுங்ளு மாறிட்டு போய்ட்டுதா இருக்காங்க போன வாரோ ஒடம் சர் போன வாரோ எ போன வாரோ எக்ஸாம்பிள் நீ பாக்கெட்லந்த ஸ்நாக்ஸ் வாங்கிதா உனக்கு ஒடம் சர்ல்லாம போ ச்சு வாங்கவே மாட் வேணான் சொன்னா கேக்கவா போறாங்க
அது கேக்குற மாரி நம்ம சொல்லி பாக்கனு மேம்
என்னா தா சொன்னாலு கேக்க மாட்டாங்க
ம்
ட்ரை பண்ணி பாருங்க வேணா
வேணா ட்ரை பண்ணி பாக்லா என்ன நீங்க வேணா எ நம்ம பசங்ளுக்கு சொல்லுங்க நா வேணா உங்க பசங்ளுக்கு சொல்றே
அவ்ளதா போ நம்ப கைலருக்கறது சொல்லதா முடியு
இந்த மாரி ஆச்சி இந்த மாரி ஆச்சின்ன வேணா சொல்லா
அவ்ள தா
இல்லைங்ளா
ஆ சொல்லலா அவுங்க அக்செப்ட் பண்றது பண்ணாதது இப்பில்ல இப்பத்தருக்ற பசங்க மேக்சிமம் பண்ண மாட்டாங்க அவுங்களுக்குதா அ தெரியு
ட்டுட்டோ பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்கங்கற்து இல்ல நம்ம பேரண்ட்ஸ் அப்டி பண்ணி வி ட்டுட்டோன் சொல்லுங்க
நமக்கு ஒண்ணு தெரியாது அவுங்களுக்குதா எல்லா தெரியு அப்டி பேசுவாங்க
அது‌ ஓகே அந்த மாதிரி யார் அந்த ஹாபிட் எடுத்துட்டு வந்தானாட பேரண்
ஏ மா
அது சின்ன பிள்ளைலருந்தே வந்து ஆமா நீ சொல்றது தா கரெக்ட்டு நா சொல்றது தப்புன் சொல்லி நம்ம அப்டி அடிக்ட்டாய் இப்போ அவ ஒரு போயம்மவே தப்பா சொன்னா கூட நம்ம கரெக்ட்டுன் சொன்னா நம்ம அவ த ப்பா சொல்றத நல்லா ரசிச்சிருவோ ஆனா அது தப்புன் நம்ம சொல்லி குடுக்லயே ஏ அப்ப பேரண்ட்ஸ் தானே தப்பு அத வந்து கண்டிப்பா நம்ம வந்து அக்சப்ட் பண்ணியே ஆவுனு ஏனா நம்ம அதுதா சொல்ற மாரி ஆ க்குக்கு கான்னு சொல்லிட்டாங்கன் வைங்க
ஆ
நம்ம சொல்லி குடுத்தாதா அவனுக்கு தெரியு அது க்குன் சொல்லி இல்லனா அவே கான்னு தா சொல்லுவா காக்கு க்குக்கு அவனுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த மாரி ஆய்டுவாங்க இல்லயா ஸோ நம்ம வந்து கேர் எடுக்கனு மேம் கேர் எடுக்லனாதா ஒன்னு நடக்காது த்து நம்ம பசங்கள பாக்னு